சாப்பிட்டீங்களா தோச சட்னி எல்லாம் சாப்பிட்டாச்சா
தோழரே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நான் முதலையே சாப்பிட்டனே சீக்கிரம் சாப்பட்டுருவேன்
சரி சரி தோற நம்ம வந்து இப்போ முந்தைய பதிவுில வந்து ஆப்பில வச்சு பேசிட்டு இருந்தோம்
ஆமா
அத பத்தி நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அத இப்பொழுது கேகிறீர்களா
ஆஹ் சொல்லுங்க
நீங்கள் தான் ஆப்பிளை பத்தி ஒரு சந்தேகம் கேட்டீர்கள்
ஆப்பிள்ல ஆ ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்கல்ல
ஆமா
அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா
ஆஹ் அது வந்து குவாலி நாட்டுச் சக்கர அப்டின்னு எதும் போட்டு ஒட்டிருப்பாங்களா
அது குவாலிட்டி செக் மட்டும் ஒட்டி இருக்க மாட்டாங்க அந்த ச அந்த ஆப்பிள் எந் த ஊர சேந்தது எந்த ஒரு நாட்ட சேந்தது எப்ப பறிச்சது எல்லாமே அதுல இருக்கும் அது
ஓ அந்த ஒரு ஸ்டிக்கர்ல
எல்லாமே விஷயங்கள் இருக்கும் அதோட கலரு இருக்கு அதோட அதோ அது அதுக்கான அதுக்கும் ஜாதி இந்த மாம்பழத்துல இருக்கிற மாதிரி அதுக்கும் அதுக்கான இதெல்லாம் இருக்கு அவ்ளோ டீட்டெயில் அதுல இருக்கும் அது அத நல்ல உன்னிப்பா கவனிச்சு அதுக் கான இதெல்லாம் பாத்தாதா தெரியும் குவாலிட்டி செக்கு ஓகேனு மட்டும் போட்ருக்காது அந்தக் கலரும் பதில் சொல்லும் அதுல இருக்கிற கலருக் கலருக்கான அந்த ஸ்டிக்கர் கலரும் ஒவ்வோரு விளக்கத்த குடுக்கும் ஆன எனக்கு ரொம்ப நாளைக்கப்பறோ படுச்சது எனக்கு ஞாபகம் இல்ல என்னென்ன கலர் இருக்குமா பட் ஆனா அது வந்து வெறும் குவாலிட்டி செக்குக்காக ஒட்றதில்ல அதோட ஹிஸ்ட்ரியே இருக்குனு சொல்லுவாங்க அதோட ஆப்பிளோட ஹிஸ்ட்ரி
சரி தொடர் இங்க வந்து அதிகம் மாவு ஆப்பிள்கள் தான் வருது அந்த ஆப்பிள்களும் வருது ஆனா அது அந்த அளவுக்கு மக்கள் அதை விரும்புவதில்லையா என்னன்னே தெரியல ஏன்னா மக் கள் அதிகமா வாங்குறது மாவு ஆப்பிள்தான்
வித்தியாசங்கள் இருக்கிறது விலைகளும் க பாக்க வேண்டியதிருக்கிறது இவ்ளோ தூரத்தில் வருகிரதோ
இந்த ஆப்பிளுக்கும் அந்த ஆப்பிளுக்கும் என்ன வித்தியாசம் எது நன்றாக இருக்கும் சாப்பிடுவதற்கு எது விலை அதிகம்
எனக்கு தெரிந்த வரை அ இப்பொழுது சிம்லாவையே எடுத்துக்கொண்டால் அங்கு விதவிதமான ஆப்பிள்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகள் இருக்கு எல்லா ருசிகள் பொறுத்தே அமைகிறது அ பச்ச கலர் ஆப்பிள் கூட இருக்கிறது அது அதோடைய சுவை வேற இ அ இந்த க நாமல் சாப்பிடுகின்ற சுவைகளும் வேறு பச்சை கலர் ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்ருக்கிறிர்களா
ஆ சாப்பிட்டிருக்கிறேன் தோழரே நான் பள்ளி பருவத்தில் அந் அ பச்சை கலர் லை சாப்ட்டு அது வந்து அப்பொழுது ஒரு து ட்ரெண்டிங் ஆக இருந்தது அது வந்து ப பச்சை ஆ டில் என்றாலே பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் ஆப்பிள் என்றும் அவர்கள் மட்டுமே சாப்பிடக்க கூடியது என்றும் ஒரு வித மாயை இருந்தது அந்த நேரத்தில் ஒரு ஆப் பிலாவது சாப்பிட வேண்டும் என்று நினை து ஒரு ஆப் ரே ஐம்பதிலிருந்து ஒரு நூறு ரூபாய்க்குள் ஒரு ஆப்பிளை மட்டும் வாங்கி சுவைத்திருக்கி கிறே அந்த ஒரு ஆப்பிள் வந் ஒரே புளிப்பாக இருந்தது ஏ எனக்கு தெரியவில்லை ஏனா முன்பின் அந்த ப பச்சை ஆப்பிளை சாப்பிட்டதில்லை ஒருவேளை இதோடைய சுவை வந்து இப்படித்தா இருக்குமா அப்படி இல்லன்னா நம்ப வாங்க ஆப்பிள் தா இப்படி இருக்கா அப்படிங்கறத எனக்கு தெரியல ஒரு முறை சாப்பிட்டது புளிப்பாக இருந்ததுனால் அதற்கப்புற நா சாப்புடவே இல்ல நீங்கள் சாப்பிட்டு இருக்கீர்களா
நானு சாப்ட்டு உள்ளேன் பட் சுவை ஞாபகோ இல்லை நானு போ ப பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இருப்பேன்னு நெனக்கிறே என ஞாபகம் இல்ல பட் அது டிஃப்ரன்ஸு நம்மளோட உணர முடியும் நார்மல் ஆப்பிளோட இதுக்கு அதுக்கு ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு நீங்க சொல்றீங்க மாவு மாதிரி ஆப்பிள் அது வந்து ஒ சுவை கம்மி தான் அது அதை விட சிறந்த ஆப்பிள்கள்லா நெறைய இருக்கிறது அஹ் நான் எனக்கு அ காஷ்மீர் போ போக அஹ் எனக்கு அஹ் நேரம் கிடைத்தது நான் காஷ்மீர் ப பகுதியில் ஆப்பிள் வாங்கி சாப்ட்டுள்ளேன் சிம்லாவில் சிறிது வாங்கி சாப்பிட்டுள்ளே அ பறித்தவுட சாப்பிட அந்த ஊரிலே வாங்கி சாப்பிடும் பொழுது அ சுவைகள் இன்னும் அ அ நல்லா இருக்கும் அது
கண்டிப்பாக தோழரே அது மாதிரி அனுபவம்னா எ எல்லாருக்கும் கிட்டாது கண்டிப்பாக ஏனா நம்ப வந்து இப்ப நம்ம ஊர்லல்லா இப்ப எப்டி நம்ம ஒரு ரோட்ல நடந்து போயிட்ருக்கோ நடந்து போயிட்ருக்கும் போது ஒரு வாழப்பழ நமக் கு தெரியுது அத நாங்க சாப் ல்லா அப்படிங்கிற மாரி அந்த ஊர் ல வந்து ரோடு வழிநெடுக வந்து ஆப்பிள்கள் இருக்குனு சொல்வாங்க நம்ப பறிச்சு கூட சாப்பட்லான் சொல்வாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுல்லா எனக்கு தெரியாது ஏனா நான் அந்த ஊர்ல போனதுக்கு கெடையாது நீங்க அந்த ஊருக்கு போயிருக்கிங்ளா எப்படி இருக் கு
அப்படி ஒண்ணும் சொல்ல இயலாது அங்கும் தோட்டங்கள் தான் இப்பொழுது மாம்பழம் தமிழ்நாட்டில் சேலத்தில் கிடைக்கிறது ரோடோரமா ஆஹ் கிடைக்கிறதா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறதுல்ல அல்லவா அது மாரி அங்க அங்கேயும் பண்ணை வைத்து அது ஆப்பிள் ஆப்பிள் தோட்டங்கள் வைத்தே பெரும்பாலும் செய்வார்கள் அஹ் அவர்கள சொல்ற மாரி வீட்டில் ஏதோ ஒன்ரெண்டு ஆப்பிள் வைக்கலாம் ஆனா செல அஹ் பெரும்பாலும் தோட்டங்களே பெரும்பாலும் இருக்கும் அது
சரி தோழரே ஏன்னா நா ஒரு போன வருஸ் சம்னு நெனக்கிறேன் ஒரு வீடியோ பார்த்தே அதுல பார்க்கும்பொழுது ஒரு நண்பர் ஒரு த்தர் என்ன பண்ணாருன்னு போற வழில ஒரு கொல்லைல இரு வந்து ஆப்பிளை திருடி சாப்பிட்டாரு நெறய க்கு அப்டினு சொல்லி அப்ப அவர் காமிச்ச அந்த வீடி சுத்தி வந்துட்டு எல்லா எடத்துலயு திரும்புன எடம்லா ஆப்பிள் மரமா இருந்துச்சி ஒருவேளை நம்ப போற எடத் எல்லாமே ஆப்
இல்ல அந்த மாரி இல்லை இல்லை இல்லை அது வீடியோக்காக அ காட்டுவது வீ இப்ப அது நம்ம நெல் குளம் த் வய வயல்வெளிகளில் வீடு உள்ளது அவர்களே ஒரு சிறிது வீடு வீட்டில் இருந்து வயல்வெளியில் வேலை செய்கிறார்கள் பண்ணை வீட்டு இருக்கிறது அது போலதா அந்த ஆப்பிள் தோட்டங்களும் அதுக்கு இருக்கிறதே தவிர அந்த மாதிரி எதுவும் கிடையாது பெரும்பால் அதுக்கான தோட்டங்கள் இருக்கு அதுக்கு ச அதுக்கான பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து அத பாதுகாற்று எல்லா இதுவும் அஹ் ஆப்பிள் தோட்டங்களில் செய்கிறார்கள்
கண்டிப்பாக தோழரே ஆ இப் இப்பொழுது நம்ம ஊர் ங்களில் வந்து அந்த கலருக்காக எதோ மிழகு அ மெழுகு க்கு எல்லாம் பூசுகிறார் கள் அப்டின்னு சொல்கிறாங்க அத பத்தி உங்களுக்கு எது தெரிமா
தெரியல ஆன சொல் நானு கேள்விதா பட்ருக்கேன தவிர அத பத்தி எனக்கு தெரியவில்லை ஆனா நீங்கள் சொல்கிறீர்களே ஆப்பிள் செத் இருந்ததாக ஆப்பிள் பத்தி பெரு பெரு நாம செறப்பாக பேசிகிறோம் ஆனால் நம்ம வாழைப்பழங்களை பத்தி அ அ அவங்களுக்கு அந்த ஊர்களில் வாழைப்பழமுமே கிடைக்காது ச நம்ம நார்த் இந்தியாகளில் வடக்கு சைடுகள் நம் சுவையான வாழப்பழங்களே கிடைக்காது தேடினாலு கிடைக்காது போயிருச் சுவையான வாழப்பழங்கள் த இங்க ச அ வட மாநிலங்களில் கிடைக்கவே கிடைக்காது, அது உங்களுக்கு தெரியுமா?
ம் கண்டிப்பாக தெரியாது தோழரே நாம் வந்து இரு க்கிற மாவட்டத்தை விட் ட்டே அடுத்த மாவட்டம் போனதில்லை ஒன்னு எல்லாமே வந்து வீடியோ களில்
இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில் தான் நம்ம ஊரில் தான் போகும்பொழுது வாழைப்பழத்தை பறிக்க முடியும் அஹ் கேஷ்மீரில் ஆப்பிலில் பறிக்க இயலாது
ஓ ஏன்னா நம்ம வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன காமிக்கிறாங்களோ அத தானே நாம நம்புறோ இத நம்ப உண்ம பொய் நீங்க அது வந்து சில விஷயங்கள நம்ம வந்து ஆராயலா
நீங்கள் வ வட மாநிலத்தில் ஒர ஒரு வாழப்பழத்தை எடுத்து வாயில் வைத்து சாப்பிட்டீர்களால் அது உருவத்தில் மட்டுமே வாழப்பழங்களா இருக்குமே தவிர சுவை ந்து வாழப்பழ போல் இருக்கிறார்கள் இல்ல அவ்வளவு மோசமாக இருக்கு
ம் நம்ம ஊர்களில் ஆப்பிள் எப்படி அரிது போல
ஆ ஆமா வாழைப்பழம் மகசூல் உள்ளது பட் அ வெரைட்டிகள் கம்மி அது இல்லாம ட ய சுவைகளும் மிக மிக குறைவு இந்த கிடைக்காது அ நம் ஊர் சே இவ்ள அ வாழப்பழத்திற்கு இருக்கிற அ வெரைட்டிஸ் அங்க கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு வெரைட்டிகள் தா இருக்கு அதும் ட அ இனிப்பு அந்த டேஸ்ட் அந்த மாரி இருக்கவே இருக்காது இன்னு சொல்லப் போனா வாழப்பழ இருக்கிறதுக்கு வாழையிலை இருக்குன்னுமே வாழையிலையே கிடைக்காது வாழப்பழம் எங்கிருந்து வருதுன்னே எனக்கு தெரியவில்லை என்றுதா வாழப்பழம் கிடைக்குமா வாழையிலை கிடைக்குமான்னா கிடைக்காது வாழத்தண்டு கிடைக்குமான்னா கிடைக்காது வாழப்பழம் மட்டு டும் கிடைக்கும் எங்கருந்து வாழைப்பழம் வருதுன் தெரியாது ஆனா வாழைப்பழமும் சுவையாக இருக்காது
கண்டிப்பாக தோழரே நம் அது எப்டி அங்க வருதுன்னா நம்ம ஊர்கள் போல மற்ற மாவட்
மாவட்டங்கள் அந்த ஏரியால இல் லோக்க இதுல விவசாயிகள் அந் அந்த ஊர் விவசாயிகளிருந்து வருகிறது பட் ஆனால் அந்த இனிப்பு சுவை அந்த இனிப்பு நம்மால் அ அந்த நம்ம ஊர் இனிப்பு கிடைக்கவே கிடைக்காது அந்த வாசனை அந்த இனிப்பு கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு அரிது வாழப்பழங்கள் ம்
து ஸ்டேட்ல நாடுகளில தில் ஏற்றுமதி பண்ணுவதால் அது காயாகவே பறிக்க பட்டு பின் வாங்க வைத்து பழுக்கப்படுவதால் அது அதனுடைய சுவை சுத்தமாக இருக்காது என்று நெனக் ருக்கிறேன் தொடர்ந்துப் பேசலாம் தோழரே நன்றி தோழரே